வணக்கோங்க.
ஆ நல்லார்க்கிங்ளா?
நல்லா இர்க்கேங்க.
ஓகே நா ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணுன் நெனைக்கிறே இப்பதா வந்துட்டு இங்க சித்தப்பா பையனோட மேரேஜ் நடந்துச்சு அது வந்துட்டு ஒரு ஆ எப்டினா ஒரு அரேஞ்ச் மேரேஜ்னே சொல்லலா அந்த பொண்ண வந்துட்டு வொ பண்றா இவங்களு ஒர்க் பண்றாங்க மேரேஜ் முன்னாடிக் ஓரளக் அந்த பைய ரொம்ப கொஞ்சோ சைலன்டான டைப்பு ஆனா வஞ்சு ஆனா ஓரளவுக்கு நல்லதா பேசிட்டு ப் இது பண்ணிருக்காங்க செரி அப்பவே சொல்லிருக் நா இறக் அஇ இருக்குற எடத்துக்கு தா நீ வந்து ஷிஃப்ட் ஆயி வரணு அப்படின் சொல்லி சொல்லிருக் ருக்காங்க அந்த பைய
ஆ
இல்ல இல்ல ஒர்க் பண்ற எடத்துக்கு இப்போ இந்த பைய ஒரு சிட்டிலனா அந்த பொண்ணு ஒரு சிட்டில ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களே இந்த பொண்ணு சொல்லிருக்கா நா இருக்கிற இடத்துக்கு நீ வரணு அப்படின் சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இந்த பைய சரி ஓ கே சரி ஓகே பரவால்ல நா வரே அப்படின்ற மாரி சொல்லிட்டா அவ வந்துட்டு அவனுக்கு இல்ல இல்ல நம்ம இருக்கிற எடத்துக்குதா வரணுன்னா அவே அப்பவே டிஸ்கஸ் பண்ணிருக்கா பட் அத அவ பண்ணல சரி நா வாங்கன் சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி மாரி குடுத்துட்டேன் வச்சுக்கோங்க அந்த பொண்ணு சரி வரே அத நம்பிட்டு கல்யாணோ பண்ணாலா என்னல்லா எனக்கு தெரியாது பட் ஓகே மேரேஜ் எல்லா நல்லா படியா முடிஞ்சுது எல்லாமே முடிஞ்சிருக்கு அதுக்கு அப்பறமா என்ன ஆச்சு ரெண்டு பேரு வந்துட்டு உ ஒரு இடத்துல தா இருந்திருக்காங்க மேரேஜ்க்கு அப்பறோ அதுக்கப்பறோ ஒழுங்கா பேசி கிற மாட்டேங்கிறா அந்த பைய வந்து எங்கிட்ட சரியா பேச மாட்டேங்குறான் அந்த பொண்ணு கம்ப்ளைண்டு அதுக்கப்பற வந் து நார்மலா அவங்களோட லைஃபு நடக்கல ஏதோ ஒன்னு அப்டி இப்டின்னு இருந்திருக்காங்க அது கப்புற ஊருக்கு எதோ ஒரு சரி ஓகே எங்கயாவது போய்ட்டு வரலா அப்டின் சொல்ட்டு அனுப்பி வச்சிந்திருக்காங்க அங்க போய்ட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா எனக்கு வந்துட்டு புடிக்கல உங்கூட இருக்க மாட்ட நானு ஆ எனக்கு எதுமே புடிக்கல நா சொன்ன மாரி நீங்க நடந்துக்கல அப்டி இப்டின்னு சொல்லிட்டு எதேதோ மாரி மெரட்டிருக்கா க ஏதோ ஒரு கைல ஒரு பிளேடு இருந்திருக்கு அத வச்சுட்டு நா இது பண்ணிப்ப அப்டின்ற மாரிலா சொல்லிருக்கா அதுக்கப்பற டிராவல் பண்ணிட்டு ஆன் த வே வருபோது வந்துட்டு கார்ல வந்துட்டு படுத்துட்டே வந்துருக்கா இந்த பையனு சொல்லிருக்கா நா வந்துட்டு சரி ஓ கே நீ சொல்றதுக்குலா நா செரின் சொல்றே அப்படின்ற மாரி சொல்லிருக் கா பட் படுத்துட்டே வந்தது ஆன் த வேல வந்துட்டு போலீஸ்ல்லா கேட்டிருக்காங்க யார் இந்த பொண்ணு எதுக்கு இப்டி படுத்துட்டுருக்கா ஏதா பிரச்சனயா அப்படின் லா ஆனா வந்துட்டு ஒன்னு இல்லன் சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்டியோ வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக் டு எனக்கு நா வந்து வீட் வீட்ல கதவு போய் பூட்டிட்டு அத்தை மாமா எல்லாரு இருந்திருக்காங்க அந்த பையனு இருந்திருக்கான் பட் ரூம்க்குள்ள போய்ட்டு நான் ஏதா பண்ணிப்பண்ற மாரி எதோ கத்தி எல்லா எடுத்துட்டு ஆ அந்த மாதிரில்லாம் பண் க்க இவங்களுக்கா பயங்கர பயம் ஆயிடுச்சு என்ன இந்த மாரில்லா பண்றா என்னதா சின்ன ரெண்டு பேருக்கு அப்டின்னா எல்லா பா்த்திருக்காங்க எல்லா சின்ன வயசு பசங்களல்லா வச்சு பேசியு பா்த்திருக்காங்க எதுக்குமே செட் ஆகல எனக்கு புடிக்ல அவ்ளதா அப்டின்ற மாரி சொல்லிட்டா என்னென்னோவோ பண்ணி பாத்தாங்க ஒன்னு சரிபட்டு வரலன் அவங்க அம்மா அப்பாக்கு சொல்லி அந்த பொண்ணையு கூப்ட்டு போய்ட்டாங்க இது என்ன பிரச்சன என்னனே வந்துட்டு எங்களுக்கு செரியாவே தெரிய மாட்டங்து இந்த பக்கம் ப்ரெச்சன்யா அந்த பக்கம் ப்ரெச்சனயா அந்த பொண்ணு சொல்றது
இல்லங்க செரியான வந்து புரிதல் இல்லாதத் தாங்க எல்லா
அதுதா சியில இப்ப பாருங்க எ அந்த பொண்ணு வந்துட்டு செரின் சொல்ட்டு கூப்டு போய்ட்டாங்க இப்ப வந்துட்டு ஒன் யேரு தா ஆகுது ஒன் ம் மேரேஜ் ஆயிட்டு ஒன் மந்த்திலே ப்ரெச்சன ஆக்சுவலா அதுக்கப்புறோ வ போய் அட்வகேட் கிட்ட இது பண்ணி எங்களுக்கு டிவோஸ் வேணுன் ரெண்டு பக்கமோ அப்ளை பண்ணிட்டு அவங்க சொல்லி ட்டாங்க இந்த மாதிரி வந்து அ கொஞ்சோ கவுன்சிலிங் மாரி போய் பாருங்க அப்டின்லா சொல்லிரு க்காங்க கடைசில எதுவுமே செட் ஆகல இப்போ வந்துட்டு டிவோசு வந்து வாங்கியாச்சு ஒன் இயர்ல இப்ப அந்த பொண்ணு போயிட்டா இப்ப இந்த பொண்ணு வந்துட்டா பைய வந்துட்டா அவ்ளோதா இப்ப வந்துட்டு மே
அடுத்து வேற செகண் மேரேஜ் எதுவு ஐடியா இல்லைங்களா
இல்ல அது சித்தப்பா வீடு சைட்ல வந்துட்டு இப்ப ட்ரை பண்ணலான் சொல்லிட்டு யோஸ்ச்சு வெச்சிருக்காங்க அவங்க வந்து யோஸ்ச்சது என்னன்னானா நா எட்டு லட்சரூபா செலவு பண்ண கல்யாணத்துக்கு பட் இப்ப அத அவகிட்ட எப்படியாவ் வாங்க முடியுமான் சொல்ட்டு அட்வகேட் கிட்ட கேட்டதுக்கு அவரு சொல்லிருக்காரு நீங்க காசுக்காக பாத்தீங்கன்னா பையனோட லைஃபு போய்டு வ அ கெடைக்கவோ கெடைக்காது அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணு சைட்லந்து டௌரி கஸ் அந்த மாதிரி எதா போட்ட இந்த பைனுக்கு லைஃபே
லைஃபே போயிடு ஆமா ஆமா கண்டிப்பாங்க இப்ப வந்து பைய சைடு ரொம்ப வீக்க ஆயிட்ற மாரி ஆயிடுதுங்க
கரெட்டு எ ஏன்னா அது அட்வாடேஜ் எடுத்துக்கராங்களே
ஆமா ஆமா பொண்ணு சைட்ல நெறிய
ஆ அப்படின் சொல்லி ட்டு அட்கட் அட்வகேட் அதனால இவங் கொஞ்சோ பயந்துகிட்டு செரி ஓகே நமக்கு நம்ம பையம் தா முக்கியோ எனக்கு காசு எதுவு வேண்டா நம்ம போது அப்டி சொல்டு வெளிய வந்துட்டாங்க
அந்த டிப்ரஷன்க்குள்ள இருந்து வெளிய வரத்துகே ரொம்ப நாள் ஆயுடுங்க மறுப்டியு அடுத்த கல்யாணத்த பத்தி யோசிக்
கண்டிப்பா எங்கியுமே போறதுக்கே யோசிக்கிறா எதாவ ஒரு ஃபங்க்ஷன்னுனாவோ எதுக்குமே போகறதே கெடையாது வீ ட்லியே அப்படியே அவனோட வேலைய பாத்துட்டு அப்டியே இருக்குற மாரி ஆயிட்டா எங்களுக்கு பாத்த ரொ ம்ப கஷ்டமா இருக்கு என்ன விட ரொம்ப சின்ன பையந்தா அவனோட லைஃப் இந்த மாரி ஆயிடுச்சு ரொம்ப சைலண்டா அந்த மாதிரி இருந்த பையனுக்கு இப்டி ஆயிடுச்சுன் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாருக்குப் பாக்கும்போதெல்லா
இல்ல அது கண்டிப்பா இருக்குங்க கண்டிப்பா இருக்கு
ம் அது எங்களுக் கு எப்டி என்ன சொல்றது ஏன்னா யாருக்கு சப்போட் பன்றது எங்க ப்ரெச்சனைன நம்ம வந்து கல்யாணத்துக் போனோ வந்
இல்லங்க அந்த பொண்ணு நெறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்சோட வந்துருப்பா போல மேபி இவர் அத ஃபில் பண்லயோ
ஆ அப்படி கூட இருக்கலா ஏன்னா எந்த பக்கோ நமக்கு தப்புனே தெரியாது அந்த பைய
இல்லங்க நெறைய ஜென்சுங்க வந்து தப்பு பண்ற எடோ எதுனு எனக்கு தெரியுதுன்னா பொண்ணுங்க எதிர்பாக்குறது என்னன் நென தெரிஞ்சுக்கிட்டு அத ஃபுல்ஃபில் பண்ட்டாவே அ நைன்டி பேசன்டேஜு ப்ராப்ளம் வராதுன் நெனைக்கிறே நானு
கண்டிப்பா ஆமா ஏன்னா அந்த பொண்ணு ரொம்போ எப்டி சொல்ற ரொம்போ ஜோவியலா பழகுற பொண்ணு ஏன்னா நாங்க கல்யாணத்துல பாத்தத வெச்சு நா சொல்றே அ எல்லா அவுங்க ஃப்ரெண்ஸ் எல்லா வந்திருக்காங்க அவ்வளோ கத்தி கத்தி பேசி ஏன்னா எங்க இதுல நா அந்த மாரி பாத்தது கெடையாது கத்தி கத்தி பேசிட்டு பொண்ணு மாரி நடந்க் பொண்ணுனா ஒரு கல்யாண பொண்ணு மாரி இல்லாம ரொம்ப கேஷ்வலா வந்துட்டு எல்லாரு முன்னாடி ரொம்ப ஜாலியா இருக்குற மாரி இருந்தா எனக்கு அப்பவே தோணுச்சு இந்த பைய் சைலண்ட்டாச்சே எப்டி அட்ஜஸ்ட் பண்டுட்டு இருப்பாங்க என்ன பண்ண போறாங்களோ தெரிலயே அப்டின்ற மாரி நா யோசிச்சே கடைசில பாத்தா நெஜம் மாலே வந்துட்டு அந்த பொண்ணோட கேரக்டருக்கு இவ வந்துட்டு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு அப்பவே இவ ரொம்ப சைலன்டா இவனு வந்துட்டு கொஞ்சோ செரி ஓகே நம்ம ஒய்ஃப் இப்டி இருக்காங்க நம்மளு வந்துட்டு எல்லார் கூடயு சேந்து சகஜமா இருப்போ அப்டின்ற மாரி இவே இல்ல
மாறிக்கிணுங்க மாறிக்கிணுங்க
அதுதா கொஞ்சமாவது மாறி இருக்கணு அவே மாறிக்காம வந்துட்டு அவனோட இதுல அப்டிதா இருப்பே கம்ஃபோர்ட் சோன்ல அப்டின்ற மாரி இருந்தது
இல்லங்க ஜென்ஸ்சுங்க கிட்ட இன்னொரு என்ன தெரியுங்களா ஒரு பெரிய ப்ராப்ளோ அவுங்களுக்காக எல்லாமே லேடிஸ் லா மாறிக்கிணு
கண்டிப் பா ஆஹ்
ஆஹ் அவுங்களுக்கு புடிச்ச விஷயோ பண்ணணு அவுங்களுக்கு புடிச்ச மாரி இருக்கணு எல்லாமே பண்ணணுனு நெனக்கிறாங்க என்னைக்காச்சு ஒரு நாளு ஆஹ் என்க்காச்சு ஒரு நாள் நம்ம ஒய்ஃக்காக நம்ம மாறுவோ ஆஹ் நம்ம அப் அவளோட கேரக்டர்க்கு தகுந்த மாதிரி நம்ம இருப்போன்ட்டு எந்த ஜென்னுமே நெனக்கிறதில்ல ல்லங்க
ஆமா அதுதா பிரெச்சனையா ஆயிருக்கு கடைசில ஹ அந்த பொண்ணு சேரி ஓகே நமக்கு செட் டாகாது நம்ம இப்டியே நமக்கு நல்ல விஷயதா நம்ம அப்டியே போயிடலா இங்க இருந்து இவ கிட் டால நம்ம எதுக் அதுனால இருக்க முடியாதுன்ற மாரி அதா டக்குன்னு மைண்ட மாத்திக்கிட் டு டிவோஸ்கு போயிட்டாங்க இதே நம்ம நம்ம கேரக் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் லா வந்துட்டு எப்டின்னா அதெல்லா அன்
வச்சு வச்சே வாழ்க்கைய ஓட்டி இருக்க வேண்டியது தாங்க
இல்ல இதா ஒரு பஞ்சாயத்து மானி வச்சிருப்பாங்க இல்ல எங்க அக்காவோட லைப்லயே அது நடந்துச்சு ஒரு பஞ்சாயத்து மாரி வச்சு செரி ஓகே ரெண்டு பேரு சேந்து இருங்க இப்டி பண்ணுங்க அப்டி பண்ணுங்க எல்லா சரியா போயுடு சொல்ட்டு சேத்து வச்சு இதோ இப்போ லைஃப் அப்டியே ஓட்டிட்டு இருக்காங்கனு வச்
ஆமா ஆமா ஆமா
இப்டியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க பட்டு அதுவே வந்துட்டு இப்ப பாருங்க அது டோட்டலா மா வேற மாரி ஆயிட் டு டிவோர்ஸ்சே முடிஞ்சு இப்ப அடுத்த கல்யாணத்த பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க
ஆமாங்க இப்ப வந்து மியூச்சுவல் டிவு டிவர்ஸ்ன வந்து ஈஸியா கெடைச்சுருது ஆஹ் அதுவே பொண்ணு சைடோ பா பொண்ணு சைடு ப ப பையே சைடு போட்டு பொண்ணு குடுக்கலனாலு கஷ்டோ பொண்ணு சைடு போட்டு பையே குடுக்கலனாலு ரொம்ப கஷ்டோ
அதா இப்போ இந்த வீட்டு விஷயத்துல வந்துட்டு அவுங்களுக்கு சாதகமாதா இருக்கு எப்டி இருந்தாலுமே ஏதாவது கௌரி மாரி வச்சு நம்ம இன்னு காசு ஜாஸ்தியா வந்துட்டு அவுங்ககிட்ட இருந்து கறந்துடலா அப்டின்ற மாரி ங்க
அதுதா என்ன எது என்ன சொல்றதுனே ஒண்ணு புரியலங்க எந்த சைடு தப்பு இருக்கு எந்த சைடு கரெக்டா இருக்கு அப்டின்றது வந்து யோசிக்கவே முடிய மாட் டிங்குதுங்க ஆனா கொழந்தைங்களுக்கு நெறைய எஜகேட் பண்ணணுனு மட்டு தெரியுது
ஆமா ஆனா அதுக்குதா சொல்றே இந்த லவ் மேரேஜே அதுக்கு பண்ணி வச் ல்லாமே அட்லீஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காது இருக்கு இல்லையா
இல்லங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலுமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குனு நீங்க நேனைக்கிறீங்களா
அப்டி கிடையாது ஏதோ ஒரு ஃபிப்டி பெர்சன்டேஜாவது இருக்குமே ஏதோ சொல்லியாது கன்வின்ஸ் பண்ணிட்லாமே அப்படின்ற மாரி
ஆ அதெல்லா இல்லங்க லவ் மேரேஜ் பண்ணாலு ஆ லவ் பண்ற போது ஒரு மாரி பேச ங்க அந்த லைஃப்குள்ள போகுபோது அது ஒரு மாரி இருக்கு அது இன்னு லவ் மேரேஜ் தாங்க ரொம்ப சீக்கரமா டிவோஸ்கு வருது
அப்படியா அப்ப எததா எப்டிதா அந்த கல்யாணம் பண்றது தெரிலியே
கல்யாணம் பண்றதுன்றது என்ன நம்ம சொல்லணுனாங்க அ பொண்ணுகிட் நம்ம பொண்ணு இப்ப பொற பெத்துருந்தாலு சரி பையன பெத்துருந்தாலு சரி அதுதாங்க சொல்றே எஜ்கேட் பண்ணனு அ லைஃப்ல வந்து இவ்ள எக்ஸ்படேஷன்ஸ் சொல்ல ஆளோடலா போக கூடாது
உ உ
எது நடக்குதோ அது பேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணு பையனா இருந்தா ஒய்ஃப் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு சொல்லி குடுக்கணு பொண்ணா இருந்தா ஹஸ் ஹஸ்பண்ட அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு சொல்லி குடுக்கணு அதிய இது எல்லா பண்ணா மட் மட்டு தா இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில அது அதுக்கு அவங்க மைண்ட் ப்ரப்பேரா இருக்கணு நம்ம சொல்றதயு கேட்டுக்கிட் ட்டு ஓகே அதுக்கப்புறோ உங்களுக்கு எக்ஸ்பக்டேஷன் இல்லாம
உ
ஒரு லைஃப்க்குள்ள போயி அத வாழ அவங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கணு கண்டிப்பா ஒவ்வொரு பொண்ணுக்கு ஒரு கனவு இருக்கு ஒவ்வொரு பையனுக்கு ஒரு கனவு இருக்கு அந்த கனவு பையனுக்காக பொண்ணு உடைக்க வேண்டியிருக்கு பொண்ணுக்காக பையே உடைக்க வேண்டியிருக்கு அதுதாங்க அவங்களால வந்து தாங்க முடியிறது இல்ல அ அது அது உடையு போது தா அவங்க எப்படி ஆய் ராங்கன்னா உனக்காக நா இது சாக்ரிபைஸ் பண்ணே உனக்காக நான் இத சாக்கரிபைஸ் பண்ணே சொல்ல போக அது ஒரு பெரிய சண்டையில போய் முடியுதுன்றது என்னோட இதுங்க
கண்டிப்பா ஆமா நிறைய அஜெஸ்மெண்ட் தேவைப்படு இப்பல்லா நறைய பேர் சொல்றது அதன எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டு பண்ணாம கம்முனு அவுங்கவுங்க வேலய பாத்துட்டு நா இன்டிபெண்டண்டா என்னோட இத பாத்துட்டு எனக்கு ந ஒர்க் பண்றேன்னா எனக்கு காசு வரு அதுதான மெயினு சாப்டனு என்ஜாய் பண்ணு அதுதான அத அப்படி பண்ணிட்டு போக வேண்டியதுதா எதுக்கு இன்னொருத்தருக்காக மேரேஜ் பண்ட்டு அஜஸ்ட் பண்ட்டு போனு
சரிங்க இத பத்தி நம்ம அடுத்த கால்ல டிஸ்கஸ் பண்ணலாங்களா
கண்டிப்பா இன்னு ஒரு டென் செகண்ட்ஸ் இருக்கே
பரவாயில்ல பரவாயில்லங்க இருக்கட்டு ஓகேங்க ஓகே நன்றி